ஹலோ
ஹலோ
ம் கேக்குதுங்களா
ஆ கேக்குதுங்க
ஆ
என்ன பண்றீங்க
இப்பதாங்க சாப்ட்டே
அப்டியா என்னா சாப்ட்டீங்க
எங்க வீட்ல சப்பாத்தி செஞ்சாங்கங்க
ஆ சைடிசு
என்னங்க
சைடிஷ் என்ன சாப்ட்டீங்க
சப்பாத்திக்கு ஜாம் வச்சு சாப்ட்டங்க
பரவால்லயே சூப்பரா இருக்குமே சப்
ஆ ஆ ஏ பைய நா சின்ன பிள்ளையா இருக்கும் போது சாப்டுவங்க ஏ பைய சாப்ட்டாங்க காலையில சரி எனக்கு திடீர்னு நம்ம என்னோட கொழந்த வயஸ்ல சாப்ட்டது நெனப்பு வந்துச்சு சரி சாப்டுவோ நம்மளு இப்போ ரொம்ப வருஷ ஆச்சு மின் சாப்ட்டு மீன் சாப்ட்டு பாத்த ஆ
ஓ ஓகே ஓகே ஓகே நல்லா இருக்குல்ல சப்பாத்தி ஜாமு
ஆமாங்க சரி வீட்ல வர நமக்காக ஏ உங்க ஏதாவது செய்ய சொல்லி டிஸ்டர்ப் பண்ணிட்டு அவங்களு ஏ கூடதா லேட்டா தா சாப்ட்டாங்க சரி நம்மதா வேலைய முடிச் சாப்பற அவங்களாலையு அவங்களாலையு அவங்களு வேலையு முடிச்சுட்டு இப்பதா உக்காறாங் அவங்கள போ இத செய் செய்யாத செய்னியா சொல்லிட்டு கேட்ட வேற ஏதாவது செஞ்சிருவாங்க என எனக்காக
பரவால்லயே
ம் கேட்டா இல்லன்னு சொல்ல மாட்டாங்க ஒடனே செஞ்சிருவாங்க
ம் ம் ம்
முடியலனாலு இது அது இப்பதா செஞ்சு இது செஞ்சன்னு ஏதாவ செஞ்சுட்டு சொல்லிடுவாங்க செஞ்சருவாங்க
பரவால்ல பரவால்ல உங்களுக்காக செஞ்சு தராங்களா அதே பெரிய விஷய
எங்க அம்மாங்க கிட்ட எப்பயுமே அவ எப்பயுமே செஞ்சிருவாங்க ஏதாது கேட்டன்னா
பரவால் பரவால்ல நாங்க நேத்துதா பூரி செஞ்சி ஒயிட் குருமா செஞ்சி சாப்டோ
ஒயிடு குருமாவா அது எப்டிங்க செய்றது
ஒயிட் குருமா நீங்க சாப்டது இல்லையா
இல்லங்க சப்பாத்திக்கு சென்னா மசாலா இந்த மாரி குருமால்லா சாப்டிருக்கோ
ஆ அதெல்லா எல்லோ கலரா இருக்குல்ல
ஆமாங்க
இது வந்து வெள்ள கலராவே இருக்கு குருமா
வெள்ள கலர்ல குருமா நா பாத்தது இல்ல கேள்விப்பட்டது இலையே
ஆ நல்லா இருக்கு எப்டி செய்டோன் சொல்டுமா
எப்டி செ எப்டி செய்றது சொல்லுங்க
அ வெங்காயோ பெரிய வெங்காயோ இருக்குல்ல அது நல்லா சின்ன பொடி பொடி பொடி பொடி பொடியா அறிஞ்சு வெச்சிகணு ஸ்லைசா பிரியாணிக்கு வெட்டுவோம்ல
ஓ பிரியாணிக்கு வெட்றா மாரி ஆ
ஆமா அந்த மாரி அறிஞ்சு வெச்சுக்கணு ஒரு ரெண்டு
ம்
அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு
இஞ்சி பூண்டு பேஸ்டா அரச்சுக்கணுங்ளா
ஆமா
ம் கிட்டத்தட்ட நான்வெஜ் செய்ற மாரிதா
என்னா இதுல வந்து இப்போ கேரட்டு பீன்ஸ் சு பட்டாணி ஆமா ஆ கா பட்டாணி காலிஃபிளவரு உருளக்கெழங்கு எல்லாமே அப்டியே கட்டங்கட்டமா அறிஞ்சிக்கணு பொடியா அறியாம கட்டங்கட்டமா
ம் ம்
அறிஞ்சி வெச்சிட்டு குக்கர் இருக்குல்ல
ஆமாங்க
குக்கர்ல எண்ண ஊத்தி பட்ட கிராம்பு லவங்கோ ஏலக்கா
ம் ம்
எல்லாமே போட்டு பொறிய விடனு அது வாசன வரதுக்கு அப்றமா அறிஞ்சி வெச்சிருக்க வெங்கயோ அந்த வெங்காயத்தையு போட்டு நல்லா வதக்கிறனு வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அத போட்டு நல்லா அந்த பச்ச வாசனையே இல்லாத அளவுக்கு வதக்கிவிட்டுன்னு வதக்கிட்டு
நல்லா வதக்கிறணு
ஆமா நம்ம அறிஞ்சு வெச்சிருக்க இந்த கேரட்டு பீன்ஸு காலிஃப்ளவர் இதெல்லா இருக்குல்ல அதெல்லா போட்டு லேசா ஆமா அது எல்லத்தையு லேசா அந்த எண்ணையில வந்து வதக்கணு
எல்லாத்தையு மறுபடியு வதக்கனு ஆ
ஆமா லேசா தா வதக்கணு ரொம்ப வதக்க வேண்டா
இ இதோட போட்டு வதக்கணுங்ளா இல்ல அத தனியா வதக்கணுங்ளா
இல்ல வெங்காயத்தோடே
நம்ம ஆல்ரெடி வதக்கிருக்க ஆ அது கூடே சேத்து
ஆமா
ஆ
அத லேசாக வதக்கி சிம்முல வச்சுட்டு இதுக்கு ஒரு பேஸ்ட் அரைக்கணு
என்னா பேஸ்ட்டுங்க
தேங்கா ஒரு அர முடி தேங்கா பெருஞ்ஜிரகம் பச்ச மொளகா கசகசா முந்ரி
என்னங்க புரில என்னது
தேங்கா பெருஞ்ஜீரகோ
ம்
முந்ரி
முந்திரி பருப்பு போட்ணு அது வறுத்துட்டுங்ளா இல்ல அப்டே வா
எதுமே வதக்க வேணா நா சொன்ன எல்லாமே பச்சையா
ம் லாஸ்ட்டா என்ன சொன்னீங்க கச கசாவா
ம் கசகசா நம்ப காரத்துக்கு ஏத்த அளவுக்கு பச்ச மொளகா
பச்ச மொளா போட்ணு பட்ட மொளகா இல்ல பச்ச மொளா
இல்ல இல்ல இல்ல பச்சை மொளகா பச்ச மொளகா போட்டீங்னாதா அந்த குருமா கலர் மாறாமருக்கு பட்ட மொளகா போட்டீங்கன்னா ரெட் கலர் ஆயிடு
ஓ வொயிட் கலர் ரெட் கலர் ஆயிடு ம்
அது எல்லாத்தையுமே ஒரு ஆமா நல்ல பேஸ்ட்டா அரைச்சிடணு
ம்
அரைச்சிட்டு நம்ப ஆல்ரெடி வதக்கி வச்சிருக்கோல காய்கறி எல்லாமே
ஆமாங்க
அதுல இந்த பேஸ்ட்ட ஊத்தி அந்த ஜாரயு கழுவி அதுலே ஊத்திண்ணு ஊத்திட்டு குருமா வந்து ரொம்ப கெட்டியாவு இருக்க கூடாது ரொம்ப தண்ணியாவு இருக்க கூடாது
ஓ அந்த கன்சிஸ்டன்சி கரெட்டா இருக்குணு
ஆமா அந்தளவுக்கு தண்ணி வச்சு குக்கர மூடி ஒரு ரெண்டு விசில் உட்டுங்னாலே வெந்துரு எல்லாமே
ம் ம் ரெண்டு விசில்
ஆமா அதுக்கப்ன்றோ அந்த விசில் போனது குருமா எடுத்து கிண்டிட்டு சிம்ல கொஞ்ச நேரோ வச்சிருக்கணு ஓப்பன் பண்ணி குக்கர வெச்சி அது கொஞ்ச நேரோ கொதிக்க உட்டுட்டு நம்ம பால்ருக்குல
ம்
காய்ச்சி ஆற வச்ச பாலு அத ஒரு அர டம்ளர் அதுல சேத்துக்குணு
ம்
சேத்துட்டு கொஞ்ச நேரோ நல்லா கொதிக்க விட்டுட்டு கொத்தமல்லி தழ லாஸ்ட்டா நம்ப எறக்குவோம்ல அடுப்பு ஆஃப் பண்ட்டு
ஆமாங்க
அப்ப கொத்தமல்லி தழ போட்டு எறக்கிட்டம்னா குருமா சூப்பரா டேஸ்ட்டாருக்கு
கொத்தமல்லி தழையா பொதினாங்ளா
கொத்தமல்லி தழ
ம் கொத்தமல்லி தல தா போன்ணு இல்ல ஏன்னா எல்லாமே நான்வெஜ் மாரி சொன்னீங்ளே பொதினா போடுவீங்ளான் பார்த்த
இல்ல இல்ல கொத்தமல்லி தழ தா லாஸ்ட்டா போட்டு இறக்கிட்டீங்னா குருமா அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கு
ம்
அவ்ளோ தாங்க அதுக்கு பூரி சப்பாத்தி இடியாப்பம்
நீங்க சொல்றது பார்த்தா பசங்களுக்லா ரொம்ப புடிக்கு
ஆமா ஆமா காரம் கம்மியா வச்சுட்டோம்னா கொழந்தைங்க அவ்ளோ சூப்பரா சாப்டுவாங்க
ம் ஆனா இந்த மசாலா இதெல்லா பட்ட கிராம் பட்ட கிராம் போடுவீங்கல்ல அந்த பட்ட கிராம்லா போடும்போது இஞ்சி பூண்டு போடும் போது கார ஏறுங்ளே
நம்மதா ஆமா மொளகா கொறச்சுக்கணு
ம் இந்த கசகசா போட்டாலே டேஸ்ட் நல்லா இருக்குங்க
ஆமா குருமா கன்சிஸ்டன்சி சூப்பரா இருக்கு
ஆமா டேஸ்ட்டு நல்லா குடுக்குங்க அது
ஆமா
ம் ஆனா பொருள் பொருள் நறைய ஆட் பண்ணு
ஆமா ஆமா ஆமா அது மாரி செய்யுற பதத்துலயு இருக்கு
ம் அதுதா அது சொல்லுங்க மெயினா செய்யிற கை பக்குவத்துல இருக்கு எல்லாராலயு அந்த கை பக்குவத்துக்கு எல்லாருக்குமே வந்துராது
ஆ கண்டிப்பா
ம் எனங் நா கண்டிப்பா என் ஒய்ஃப்ட்ட சொல்றங்க ஆ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாக்க சொல்ற
ஆ செஞ்சு தர சொல்லி சாப்டுட்டு எப்டி இருக்குனு சொல்லுங்க
கண்டிப்பா உங்கள்ட்ட சொல்லுவங்க
கண்டிப்பா சூப்பரா இருக்கு மெய்னா எனக்கு என் பையன் ஆ நா சாப்டங்க
ம் என்ன சாப்டீங்க
நா ரவா தோச வெங்காய சட்னி
ஓ ம் ம் ரவா தோசைக்கு வெங்காய சட்னி நல்லா இருக்குங்ளா
ஆமாங்க ஒரே சட் ஒரே சட்னி என் பையன் ஸ்கூலுக்கு போறதுக்காக அரச்சனா செரி நமக்காக அரைக்கணுமேன் சொல்லிட்டு நா வெங்காய சட்னியோட விட்டுட்ட
ஆலே
அவன் வெறு தோச சாப்ட்டான் எனக்கு புடிக் ல்ல வெறு தோச அதனால நா ரவா தோச ஊத்தி சாப்ட்ட
ம் வெறு‌ தோசைக்கு வெங்காய சட்னி நல்லா இருக்கு
ஆமா
ரவா தோசைக்கி எப் இருக்குனு தெரில அதனாலதா கேட்
நீ எப்படி இருந்தாலு சாப்டுருங்க திரும்ப போய் நமக்காக ஒரு வேல செய்ணுல அது ரொம்ப
இருந்தாலு நீங்க செஞ்சாதான தெம்பா இருக்லா ஆரோக்கியமா இருக்லா
எல்லாருமே சாப்ட்டாங்க என் பையன் சின்ன பையன் சாப்ட்டான் பெரிய பையன் எங்க மாமியாரு எங் ஹஸ்பண்டு எல்லாருமே சாப்டுட்டாங்க எனக் ஒரு ஆளுக்காக போய் செய்ணுன்னா அது கஷ்ட தான
இருந்தாலு நமக்கும் புடிச்ச மாரி செஞ்சு சாப்புணுல்ல
ஆ பரவால்லங்க
எல்லாருக்காகவும் சேக்ரிஃபைஸ் எல்லா வீட்லயு அம்மாக்கள் இப்டிதாபண்றாங்க அவுங் க்காக அவுங்க பசங்களுக்காக அவுங்க வீட்டுக்காரங்களுக்காக எல்லாத்துக்கு ஆளுக்கு ஒரு விதமா செஞ்சு குடுத்துட்டு கடைசில அவுங்களுக்கு செய்யும்போது சேக்ரிஃபைஸ் பண்ணிக்கிறாங்க க்கு அது மாரி கொழம்புமே செரி பசங்க வீட்டுக்காரங்க எல்லா நல்லபடியா சாப்ட்டா அவுங்க கடைசில கடைசில என்ன இருக்கோ அதுதான் போட்டு சாப்டுறாங்க
ஆமா
அப்டி இல்லங்க எல்லாரு எல்லாமே எல்லாமே சாப்பணுல்ல
அப்பெல்லா இல்லங்க அவுங்க சாப்ட்டாலே நம்ம வேல பெரிய வேல முடிஞ்சிரு பசங்க சாப்ட்டா
ம்
அதனால அதோட விட்டுறது காலைல இருந்து கிச்சன்ல நிக்கிறமா மறுபடியும் போய் செய்யணுமா அது நமக்காகன்றதுனால மறுபடியும் போய் செய்யறது இல்ல அவுங்க யார கேட்டா போய் செஞ்சிருவோ
மூஞ்சில அடிச்ச மாரி ஆயிடுது
ஆமா போய் எப்ப உக்காரலா அப்டின்ற மாரி ஆயிடு
ம் ஆனா அந்த பசங்களோ வீட்டுக்காரங்களோ கேட்டா அந்த டையர்ட்னஸ் வரமாட்டன்து
ஆ ஆமா அவுங்களுக்காக செய்யறோல்ல அதனால செஞ்சிடுவோ அது ஒண்ணு பெருசா தெருஞ்சிக்காது
இன்னு கொஞ்சோ வேகமா வண்டி ஓடு அவுங்க யாருனா கேட்டாங்கனா
ஆமா கண்டிப்பா
ம்
மணி வேற பதினொன்னு ஆயிடுச்சில்ல நாங்க இனிமே டீ குடிக்கிற நேரோ ஸ்நாக்ஸு
ம் ம் கரெக்ட்டா டீ அது இது எல்லாமே உங்க வீட்டுக்காரவங்களுக்கு போட்டு குடுத்தர்றீங்க பரவால்ல
கண்டிப்பா காலைல சாப்பாடு ஒடனே பதினோரு மணி பதினொன்றர மணிக்கு டீ போட்டுருவோ நாங்க
ம்
அதோட ஸ்நாக்ஸு
பரவால்ல உங்க வீட்டுக்காரர் வெளில எல்லா போய் சாப்ட மாட்டாரா
ஆ வெளிய சாப்டவே மாட்டாங்க நா வந்து எத்தன மணியானாலு நா செஞ்சு குடுத்தாதா சாப்டுவாங்க
ம் பரவால்லயே இல்ல மோஸ்ட்லி ஜென்ஸ் எல்லாருமே
இந்தா இருங்க ஒரு ஃபோன் வருது
ம் செரிங்